ஆ வணக் கீங்க நல்லா இருக்கீங்ளா
கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆங்க நல்லா இருக்கேங்க
ம் செரிங்க
சாப்டாச்சுங்ளா
இன்னும் இல்லங்க இன்னிக்கி சப்பாத்தி செய்லான்ட்டு இருக்க
ஓ அப்டிங்ளா சைடிஷ் என்ன செய்லானு இருக் கீங்க
அ கைடிஷ் வந்து பாத்தீங்னா இது என்ன தக்காளி தொக்கு செய்லான்ட்டு இருக்கேங்க ரொம்ப நாளாச்சு
ஓ அப்டிங்ளா உங்ளுக் புடிக்குங்ளா
பா
செரி செரிங்க எனக்குமே தக்காளி தொக்கு ரொம்ப புடிக்குங்க எங்க ஹஸ்பண்டுக்கு தக் தக்காளி சாதமே புடிக்காது என்ன சாதந்தா புடிக்காது ஆனா தொக் குள்ள சாப்டுப்பாரு தோச சப்பாத்திக்கெல்லா ம் ஆனா எ சாதோ வந்து புடிக்காது எனக்கு வந்து இந்த தொக்கு மாதிரி எது இருந்தாலுமே புடிக்குன் நம்ம சாப்பாட்டுல போட் மிக்ஸ் பண்ணி சாப்ட்டுக்குலானு சொல்லிட் டென்த் எனக்குமே ஃபேவரைட்டுங்க சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் அதுல வந்து ஒரு ரெண் மூணு முட்ட வந்து வேக வச் செயின் போட்டுப்பேன்
ஓ செரி செரிங்க கட் பண்ணி அதுல பெரட்ன மாதிரி உஹம் செரி செரிங்க எனக்கு தக்காளி தொக்கனா ரொம்ப பிடிக்கும்
செரி செரி செரிங்க பொதுவாவே எனக்குமே சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் அதுல எதுவா இருந்தாலும் சிக்கன் குழம்பா தயிர் இருந்தா கூட நான் ட்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்டுப்பேன் அதுதான் எல்லாருமே கேட்பாங்க ஆன ஒரு சில பேரு ஆமா நானும் அப்படி சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்களா அப்பதான் நை இப்போ நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்காங்க அப்படின்ட்டு ஆஹ தயிர் சும்மா தயிர் பச்சடி தாங்க தயிர் பச்சடியோடைய கூட சப்பாத்தியோட சாப்பிட்டுப்பேன் வீட்டுல பொரியல் எதுனா செஞ்சா கூட எல்லாம் சும்மா ஸ்டபிங் மாதிரி பண்ணிட்டு அதுவே சாப்பிட்டுப்பேன்
செரி செரிங்க ஓஹோ ஆஹ் தயிரே எங்களுக்கு பிடிக்காதுங்க தயிர் பக்கமே வரக்கூடாது ஆஹ் அதனால குருமாவே எப்பவுமே வைக்கிறோமா அதனால கொஞ்சம் செரி தக்காளி தொக்கு அந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா இருக்கும்
செரி சேரிங்க எப்படி செய்வீங்க நீங்க
நாங்க ஆஹ் தக் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெருசு பெருசா வெட்டிக்குவேங்க
செரிங்க
அப்புறம் என் அஹ் எண்ண காஞ்சதும் கடுகு உளுந்தப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வணக்கிக்கணுங்க வணங்கும் போது கொஞ்சோம் உப்பு போட்டுக்கணும்
செரி செரிங்க
வன சுட்டே இருக்கனுங்க நல்லா வனங்குனதுக்கப்ற பாத்தீங்னா தக்காளி ஆ மெளகாத்தூள் ஆ மெளகாத்தூள் போடுவே இல்லனா மெளகா போடுவே செரி அத்த வந்து கொஞ்சொ மெளகா போட சொல்லுவாங்க அத்த இல்ல அப்டின்னா நா மெளகா தூள் போட்டுக்குவே ஏனா மெளகாத்தூள் போட் கொஞ்சோ ஆ கொஞ்ச கிரேவி மாரி கெடைக்கு கொஞ்சொ வசவு ஆ நல்ல தொட்டு சாப்பறக்கு ஆனா மெளகா போட்டொம்னா அந்த மாரி இருக்காது
செரி செரிங்க
அத போட்டுட்டு நல்லா வனக்கிக்கினுங்க வனக்குறது தாங்க மெயினு
ஆமா எவ்ளோ வதங்குதோ அந்த அளவு டேஸ்ட்டு நல்லா வரு அ எண்ண பிரிஞ்சு வந்தாதா இன்னு டேஸ்ட்டா இருக்குங்க
தியாவே போட்டுக்குவெங்க அப்பறொ ஆ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்ச அரச்சு போட்டுக்குவே கொஞ்சொ அந்த ஸ்மெல் புடிக்கு அப்டிங்குறனால அது கூட வனங்கும் போது பாத்தீங்கனா கொஞ்ச அதையு போட்டு நல்லா ரொ ம்ப வனக்கிர்றதுங்க எண்ணெய் தண்ணியே விடக்கூடாது நல்லா வனக்கு வனக்குனு வனக்கி எடுத்து வச்சுருனுங்க ஆனா ஒரு கிலோ தக்காளி போட்டா அர கிலோ தா வருங்க அந்த அளவுக்கு கம்மியாயிரு இப்ப நா ஒரு அர கிலோ தக்காளி போடுவெங்க மூணு பேருக்கு அதுவே எங்க வீட்ல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு கிலோ பக்கப போடணு முக்கா கிலோக்கு மேலயாது போடணு
சேரி சேரிங்க
இப்ப வந்து ரெண்டு தக்காளிக்கு பாத்தீங்னா நா ரெண்டு வெங்காய எடுத்துக்குவே அப்புடியே எடுத்தாலு வனங்கும்போ து ரொம்ப கம்மி ஆயிருதுங்க கு கொஞ்சமாயிருது
ஆனா வெங்காயோ போட்டா கொஞ்ச ந நிறையா வரு சொல்லுவாங்க கொழம்பு ஆ கிரேவி எதுவா இருந்தாலுமே ஏ வந்து து கொஞ்ச நெறையா வருன் சொல்லுவாங்க நீங்க அடுத்த மொ னா வந்து நா சொல்ற மாரி வேணா நீங்க செஞ்சு பாருங்க ஆ இது வந்து ஆ அளவு அதிகமா வர் ரத்துக்காக சொல்லல ஆ போ சு நானுமே வந்து இந்த மாரி வெங்காயோ தக் காலிலா வதக்கி தா செஞ்சே ட்டருந்தே அதுக்கப்பறோ வந்து இங்கா வந்து எ ஃப்ரெண்டு ஒரு வாட்டி எடுத்துன்னு வந்திருந்தா அது ரொம்ப நல்லா இருந்ததுனு அவங்க வீட்டுல எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னா அவளுமே சொன்னா ஆ ஒன்னு இல்லைங்க என்ன விட் டுட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு இஞ்சி வே இஞ்சி தம்பாருங்க பூண்டு பூண்ட வந்து நல்லா நசுக்கி அந்த எண்ணைய்லே போட்டுட்டு அதுக்கப்பறோ வந்து அத்த இது தக்காளிய வந்து வந்து நம்ம நல்லா அரச்சு க்கனுங்க மூணு தக்காளியோ நாலோ அஞ்சோ எத்தன வேணுமோ அத்தன அதன வந்து மே நல்லா கொ மிக்சில போட் ட்டு நல்லா அரச்சிட்டு நீங்க அந்த பூண்டு இடிச்சு போட்டுரு வெப்பாங்கள எண்ணெயில அப்புறமா இத வந்து போட் ட்டுண்ணுங்க அதே போட்டுட்டு அல்லாவ் வதக்கணுங்க வதக்கிட் ட்டு ஆ மஞ்சத்தூளு அப்புறோ மிளகாத்தூளு ஆ இதெல்லா போட்டு நல்லா வதக் வதக்கிட்டு கருவேப்புள இருந்தா கொஞ்சோ போட்டுக்கலா அதுக்கப்புறோ கொஞ்சோ எண் எண்ணெ வெளிய வருமோ திரும்ப கொஞ்சோ தண்ணி வந்து ஊத்திக்கணுங்க அப்பதா அந்த மொளகாத் ஸ்மெல்லு வந்து போகுன்ஸ் சொல்லுவாங்க அத போட்டு நல்லா கொதிக் க்க விட் இன்னு அந்த தக்காளி தண்ணிய நல் எல்லா கொதிக்க விட்டு திரும்பி அது சு சுண்டி வரு ஆ ஓ சுண்டி வர வரைக்கு நம்ம இத பண்ணிட்டோன்னா அது இன்னுமே சூப்பரா இருக் க்குங்க வெங்காயம் இப்போ இது வந்து சாப்பாடோடமே நல்லா இருக்கு பெசஞ்சுஸ் சாப்புறதுக்கு ம் சப்பாத்தி தொடுவவும் நல்லா இருக்கு நல்லா தொக்கு மாரி ஊருக்கா மாதிரி அப்டியே இருக்கு இது எனக்கு வந்து ஈஸ் தியாவு இருக்கு நம்மளுக்கு டக்குன்னு எதோ வந்து செய்யுணு அப் துன்னா இது து நம்ம செஞ்சுர்லாங்க
கண்டிப்பா அப்புறோ என்னன்னா நம்ம கொஞ்சோ அ அடுச்சுட்டம்னா கொஞ்சோ துளி துளியா வராது இல்லன்னா மொளாய்க்கு வந்து அந்த தொள்ளியெல்லாம் வரும் அத் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஹ் தொள்ளின்னாந்த தக்காளில இருக் ந்த மேல இருக்கும்ல அந்த லேயர் தோல் அஅ அந்த தோல் வந்து நம்ம வணக்கும் போது பாத்தீங்ன்னா அது பிரிஞ்சு வந்து ருள்ள
ஆமா ஆமாங்க
இப்போ நம்ம சாப்டும்போது பாத்தீங்கன்னா கூழ் வந்து நம்ம க்கு டிஸ்டர்ப் பண்ணோம்
ஆமா ஆமாங்க
த்தாதான் இருக்கும் இருந்தாலும் நம்ம எடுத்து சாப்டும்போது அந்த தோலை வந்து நீக்கி நீக்கி சாப்புடணும்
ஆமா அது ஒரு இடையில இடையில ஒரு டிஸ்டர்பா இருக்குங்க
சொல்றது பாத்தீங்ன்னா அப்டியே வச்சு சாப்ட்டுக்லாம்
ஆமாம் அங்க எனக்கு இது ரொம்ப புடிக்கும் யார் வந்து து செஞ்சு குடுத் தாலுமே அ எதனா சொல்லிட்டு தான் போவாங்க நல்லார்க் க்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு போவாங்களா சோ ஒருத்தர் சொல் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்களா அதுக்கப் அப்றம் எனக் ம் மே செயில் இ இது எல்லார்க்கும் புடிச்ருக்கு போலன்ட்டு யாருன்னா வந்தா செஞ்சு தருவேன் அவுங்களுமே விரும்பி சாப்டுவாங்க நீங்க வேற என்னங்
நீங்க அதுலே சப்பாத்தி வந்து அப்படியே மெது மெதுன்னு வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க
நான் எப்பவுமே வந்து பாத்தீங்னா அந்த எட் ன்ன வந்து கவர் இருக்குல்லங்க அது வந்து நா பிரிச்சு ஊ பத்தொம்போது அந்த கவர் மட் டு இருக்கும் அதுல கொஞ்சோ எண்ணெ இருக் கொல எண் ஃபுல்லா நம்ம வந்து ஊத்திட்டாலுமே அந்த எண்ணெ வந் அந் கவர்ல இருக் கோ அத என்ன பண்ணுவ நா ஒன் இன்னு அழகா மடிச்சு ஒரு கவர்ல போட் டு ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுருவ நானு ஏதோ கரப்பாபூச் எ எதுமே உள்ள போ கூடாதுந்து காக ஃப்ரிட்ஜ் உள்ள வச்டுவ நம்ம எப்போ அடுத் த்து வந்து எப்டியு வாரத்ல இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இ ஆ இங் எப்பமே சப் சப்பாத்தி செஞ்சுட்டு தா இருப்ப அப்ப வந்து என்ன பண்ணுவனா மாவு பெசயும் போது தண்ணி வந்து எப் இப்பமே நா வந்து கொஞ்சோ அதிகம் தண்ணி எப் எப்பமே நம்மோ கொஞ்சோ அதிக்மா ஊட்டுப் ஊத்தி பெசயு போது அது எப்போமே சப்பாத்தி வந்து சாஃப்ட் ட எப்டியு வந்துருங்க அதனால வந்து அ அளவு வ ஃபஸ்ட்டுல எனக் தெரியாதுரா பாட்னு ஏதோ பெசஞ்சி வச்சிருவ அந்தளவு வராது அ அப்றமா வந்து தண்ணி வந் இது கொஞ்சோ அளவு நல்லாவ் ஊத்தி பெசஞ்சி நல்லக் கவர்ல போட்டு வச்சுருவங்க கொஞ்ச நேரோ அந்த எண்ணெ கவர் இருக்குங்ள அத போட்டு வச்சிட் அது நல்லா கொஞ்சோ நேரோ ஊறிடும் அதுக்கப்றோ எடுத்து ப பெசஞ்சிட்டு இன் எ நா வந்து ரவுண்டு் பண்ணிட்டு தேய்ப்பங்க தேய்ச்சுட்டு அது நடுவுல ஒன் இப் எண்ணெய விட் டு மடிச்சு தேய்பங்க அப்டி தேய்க் போது கொஞ்சோ சாஃப் ட்ட வருங்க எனக்
ஓ சரி சரிங்க நா என்ன பண்ணுவேன்னா அ கொஞ்ச. இ இது நல்லா சுடு தண்ணி இருக்குலங்க சுடுதண்ணி வச்சு மாவுக்குள்ள சூ சூடா போட்டு பெசை வைப்பேங்க
ஓ அப்டிங்களா செரி செரி
சூடா எடுத்து ஒரு கரண்டியால வச்சு க மொதல்ல கலக்கி விடுவே மாவ உப்பெல்லா போட்டுட்டு அதுக்கப்புற கொஞ்ச ஆறனதுக்கு அப்புற பாத்தீங்கன்னா கொஞ்ச கை கை. சூடு பொறுக்கற அளவுக்கு இருந்துருக்கு போது பாத் பாத்தீங்கன்னா நல்லாவே பெஸ் பெசஞ்சி அப்புற நல்ல நேரலா இருக்குலங்க நல்ல நே மேல விட்டு மறுபடியு ஒரு டைம் அழ்த் திட்ட பெசைஞ்சு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிருவாங்க நா வந்து ஒரு இன்னிக்கு நைட்டு சப்பாத் தி செய்றே அப்டின்னா நா வந்து ஒரு மூணு மணிக் கே பெசைஞ்சி வச்சுருவங்க
ஆமாங்க கொஞ்ச நல் லா ஊருச்சுன்னா அது வந்து ட் எப்பமே வந்து நல்லா வரு தேக்கும் போது போ பூரின்னா நம்ம பெசைஞ்ச ஒடனே வந் து போட் தேச்சிட்டு ப் அடுப்புல போட்டுல்லா. ஆன வந்து இப்ப வந்து சப்பாத்தின கொஞ்ச ஊர் நான் தா அந்த ஈரப்பதம் வந் நல்லா இருக்கோன் சொல்லுவாங்க அப்புற இந்த துணியு நம்ம ம் நீங்க மூட்ரன் சொல்றீங்களா அதுவுமே கொஞ்ச வந்து ஈரத் துணி மா அது காயாம்ம நல்லாவே இருக்கு அது நம்ம அப்டியே க்ளோஸ் பண்ணி வச்ச கூட கொஞ்ச வந்து காஞ்ச மாரி ஆயிடு மேல் மட்டும் அதாங்க இது வந்து நம்ம மாவு பெசெஞ்சு பிரிட்சுல வச்சா கூட என்னன்னா கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் பிரிட்ஜலயே இருந்தாலும் அ மாவு வந்து அந்தளவு நல்லா இருக்காது
ஆமாங்க அது வரன்றது மா ஆவுமே உள்ள பிரிட்ஜ்ல வச்சாலுமே
டைட்டா போட்டு மூடி வைக்கனும் ரெண்டு நாள் தான் அதுக்கு மேல யூஸ் பண்ண மு முடியாது அது எதுவும் கெட்டு போன மாதிரி இருக்கு அது ஆமா ஆமாங்க அது நிறைய நாள் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தோசை மாவுனா தாங்கும் சப்பாத்தி மாவு வந்த அளவு தாங்காதுங்க
ஆனாங்க நீங்க அடுத்த டைம் இப்ப ந நம்ம வீட்டுல குழந்தைகளா இருக்காங்கங்க நீங்க தயவு செய்து அதாவது கோதுமை மாவ வந்து பிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண
ஆமா ஆமாங்க ஆமா ஆமா அதுக்குதான் நானுமே வச்சு பா என்னன்னா அது ஒரு மாதிரி காய்ந்த ஆயிடும் நீங்க சொல்ற மாதிரி அதுக்குனே நான் அதை பார்த்து தலை தூக் தூக்கி தான் போடுவேன் அதனால வந்து யூஸ் பண்ற வரைக்கும் அளவா செஞ்சுட்டு அப் அப்படியே விட்டுறது காலையில செஞ்சோனா நைட் ட்டு செய்வம் அவ்வளோதான்
அவ்வளவுதா ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா அதுவே ப பாத்தீங்கன்னா நம்ம வட சுட்ட ஒரு லேயர் வரும் பாத்தீங்களா உள்ளுக்குள்ள மாவும மேல ஒரு அது மாதிரி ஒரு லேயர் ஆயிருதுங்க கரு கருன்னு அத பார்த்தாலே கடுப்பாயிருதுங்க எனக்கு இது தெரியாத என் கணவர் தான் வந்து சொன்னாரு அதாவது எதுலயோ படிச்சாராமா உம் அதாவது கோதும மாவ மட்டு ஃப்ரிட்ஜுல வச்சு அதாவது சப்பாத்தி மாவ பெசைஞ்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப அடுத்த நாள் யூஸ் பண்ணக்கூடாது
ஓஹோ சரி
ஆனா அதனால இப் இப்ப என்ன பண்ணிற்றது நா நைடு இப்ப செய்யறே அப்படி ஆ இல்ல எக்ஸ் ட்ரா மாவே இருந்தாலு நா பெசைஞ்சு சப்பாத்திய போட்ருவே
ஓ அப்படிங்களா ஆமாமா அத நானுமே பண்ணுவே இங்க கொஞ்ச பேர் எதோ சொல்லுவாங்க அப்பறமா போட்டுக்கலானுவாங்க எனக்கு அப்டி கெடையாது சூடு பண்ணி கூட நம்ம ஸ் சாப்ட்டுகலா ஆனா அப்படியே வச்சோம்ன்னா அதுக்கு கேட்டு கீழ தா போடுவோனு சொல்லிட்டு நா என்னால எவ் என்ன முடியுதோ அநேக்கு அப் அப்பவே தேச்சிப் போட்டுர்ரதுங்க ஹாட்பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு சூடு பண்ணி சாப்டக் க்குறது
நான் பஃஸ்டு கணவர் சொல்றக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நா எவ்ளோ மிச் ச்சமாவுதா அளவா சுட்டுட்டு இதுலதா வச்சே
உ ச்
சேரிங்க நம்ம அடுத்த பதிவுல பாக்கலாங்க அ உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்